கேக்குது கேக்குது நண்பா ஒன்னிங் நண்பா
நண்பா ஒரு நாள் ஒலகத்ல இருக்க எல்லா மனிதர்களுக்கு திடீர்னு மற்றவங்களோ ட உணர்ச்சிகள வந்து நிறங்களா பாக்கற சக்தி வந்துடுச்சுனா அ இமாஜின் பண்ணுங்க அதாவ து ஒருத்த வெளிய சிரிச்சுக்கிட்டு இருதட் இருந்தாலு அவனுக்குள்ள சோகோ இருந் தா அவன சுற்றி ஒரு மங்க
அவன சுற்றி இருக்குற மக்களு நீல ஆ நிலம் தெரியு கோவம் இருந்தா அ மற்றவர்களுக்கே அ பொறாம இருந்தா பச்சை அனுமதை இருந்தா பொதுவான வெள்ளை ஒளி முதல்ல அ உலகம் இ இதை பாத்து ஷாக்கு ஆ ய்டும் ஏனா இதுவரை மனிதன் வார்த்தைகள நம்பி வாழ்ந்தான் நான் ஷைன் நான் ஹாப்பி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றது நம் நம்புவேன் ஆனா இப்போ தெரிஞ்சிடும் ஆஃபீஸ்ல பாஸ் மீட்டிங் நடந்தற வெளிய காமா பேசறே ஆனா அவரை சு ற்றி பயத்தோட சம்பளம் நிறம் தெரியும் ஸ்கூல்ல ஒரு வே ஸ்டூடெண்ட் சிரிச்சு கட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசறானு ஆனா அவனை சுற்றி தனி ஒ தனி மையோட நிழல் அ ஆ நிறம் ஆ சூழ்ந்துரு நண்பா மெதுவா உனக் கு அ மிதிக்கட்டும் இருக்கும் நண்பா
முன்பெல்லா அது சாதாரண க்ரவுடு மாதிரி தெரியு ஆனா இந்த உலகத்து ல
கலாம் நண்பா ஆனா உணர்ச்சிகள் ஒருபோதும் முழுசா மறைவாது நண்பா மை இமேஜின் பண்ணி ஒரு ட்ரெய்ன் ஸ்டேஷன்ல ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்க நிக்கிறாங்க முன்பெல் லா அது சாதாரணமான க்ரவுடு மாதிரி தெரியும் ஆனா இந்த உலகத்துல அது ஒரு மூவிங் ரைட் ம்பு மாதிரி இருக்கும் ஒருத்தன் வேலை ஸ்ட்ரெஸ்ஸா சிவப்பா மா மின்னாறு ஆண் இன்னோருத்தன் முதல் லவ் ஃபீல் பண்ணி தங்க நிறமா ஒளிர்றா ஒரு வயதான மனிதர் அ அமைதியான வெள்ளை நிறத்துல நடக்குறா ஒரு குழந்தை மட்டும் இல்ல பிரைட்டா நிற்கறான் சு த்திக்கிட்டு இருக்கும் அதை பார்த்த மனிதன் முதல் தடவையா ஒரு விஷயம் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பான் ஒவ்வொரு மனிதனும் வெளி ய பார்த்த ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே ஒவ்வொரு ஒவ்வொரும் வெவ்வே ரு யூனிவர்ஸ் நண்பா இதுல ரொம்ப எமோஷனலா மட் ட்ரம் ரிலேஷன்ஷிப்ல வருமே நண்பா ஒரு அம்மா அவளோட மகன் எனக்கு எதுவுமில்லைன்னா சொல்றது து கேக்கறவ நண்பா அவன சுற்றி ஆழமா சோகம் நிறம் தெரிகிறது நண்பா ஆ இல்ல உணர்ச்சியும் நம்ப ஆரம்பிக்லாம் கப்பில்ஸ் ஃபேக்கா ஸ்மைல் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ்னா சந்தோஷமா அ இருக்கான்னு ஏக்டிங் பண்ண முடியாது அதாவது மனிதன் முதல் தடவையா ஒ உண்மைல ஒருத்தனோ உண்மைல ஒருத்தனோட ஆ ச பார்க்க ஆரம்பிப்பான் ஒருவன உலகத்துல மிஸ் அண்டர்ஸ்டேண்டிங் பாதி குறையலாம் நண்பா ஏனா பல பிரச்சனைகள் வார்த்தைகளால் வ ளர சொல்ல முடியாது உணர்ச்சிகளால் தான் வருகிறது நண்பா ஆ ஒரு டேஞ்சரஸ் ஆன மனிதன் எல்லா உணர்ச்சிகளையும் பா ர்க்க ஆரம்பிச்சா ப்ரைவேசியோட கடைசி பகுதியும் போயிடும் நண்பா இப்ப ஒருத்தன் தனியா சோகமா இருக்கலாம் யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ள வலியு மே மறைக்கலாம் ஆனா இந்த உலகத்துல அது முடியாத க்ரா
ல்லுக்காக
க்ரவுடுக்குள்ள நினைச்சாலே அ உன்ன உணர்னிச்சிகள் கள் வெளி ச்சம்மா தெரியும் சில பேரு வெளிய வரவே பயப்
டேஸ்மண்ட்ஸ்ல ஏக்டர்ஸ்ல்லா இந்த ப்ராடக்ட் ரொம்ப புடிக்குனு சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து ஒரு ஃபேக்கான அட்வடைஸ்மென்ஸ்தா குடுப்பாங்கல அந்த மாரி பண்ணம் மோது அவங்களுடய நிறம் ஃபோரான சாம்பார் நிறம் வெளிய தெரிய ஆரம்பிச் லொடல ஃபேக் ஒலகம் மெதுவா ஒடய ஆரம்பிக்கு அதே நேரத்தல உண்மையிதிதே நல்ல மனசு கொண்ட மனிதர்கள்லா வந்து முதல் தடவையா மதிப்பு பெற ஆரம்பிப்பாங்க என்ன இந்த ஒலக்கத்தில வார்த்தையில உணர்ச்
னியோட பச்சை நிறம் தெரிஞ்ச மக்களுடனே தெரிஞ்சுப்பாங்க அட்வடைஸ்மண்ட்ல ஆக்டர் இந்த ப்ராடக்ட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லறாங்க ஆனா அவன சுற்றி ஃபோரான சம்பல் நிறம் மாதி
ல்வெஷனு சொல்வாங்க சிலரு மனிதர்களுடைய இறுதியா ஒருத்தருக்கு ஒருத்தரை ஒருத்தர் உண்மையிலியே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சருக்காங்கனு அ சொல்லுவாங்க ஆனா ஃபிலாசஃபர்ஸ இது ஒரு டீப்பான கொஸ்டினா கேப்பா அ நம்ம
இந்த உலகத்தில வார்த்தை இல்ல உணர்ச்சி தான் உண்மை நண்பா சயின்டிஸ் த ஸ்டெடி பண்ண ஆரம்பிப்பாங்க எமோஷனுக்கு கலர் எப்டி உருவாகுதுன்னு டிசஜ் நடக்கும் சிலர் இது மனித மூளையோடு அடுத்த எவால்யூஷ் என்ன சொல்வாங்க சிலர் மனிதன் இறுதியாக ஒருத்தரை ஒருத்தர் உண்மையில புரிஞ்சுக்க ஒருத்தர் உண்மையில ஆரம்பிப்பாங்க சொல்வாங்க அ ஆ னா ஃபிசா ஃபிளாசஃபர்ஸ் ஒரு டீப் ஆன கொஸ்டின் கேட்பாங்க நாம் ஒருத்தரோட உணர்ச்சிகள பார்க்க ஆரம்பிக்கும் போது இன்னு நடிப்புத் தெவையானி மனித சமூகம் முழுக்க கொஞ்ச ஏக்டிங் மேல தான் ஓடுது நண்பா இந்த ஏக்டிங் மாறிச்சுனா உலகம் இன்னும் ஆனஸ்ட் லாம் நானா கொஞ்சம் பெயின்ஃபுல்லா ஆகும் நண்பா கடைசியா ஒரு விஷ் ஷ்யம் நண்பா ஒருவேளை மனிதன் வாழ்க்கையோட மிகப் பெரிய பிரச்சன் நைட் நாம்ப ஒருத்தரோட மனிதை முழுசா பார்க்க அ அ பார்க்க முடியாது நண்பா ஜட்ஜ்மண்ட்டி கேட் ஈஃகோ டிஸ்டன்ஸ் எல்லாம் உருவாகுது ஆனா இந்த உலகம் ஒரு லெசன் கத்துக்கும் நண்பா ஒவ்வொரும் தனிமை மனிதனும் உள்ளே நிறைய நிறவங்களோடு வாழ்கிறான் நண்பா சில நேர ஒருத்தன் கோபம் அ இருக்கிறதுக்கு பின்னாடி பயம் இருக்கும் சில நேரம் அ அ சைலன்ஸு சிலத்து பின்னாடி தனிம்யா இருக்கணுன்பா சில நேரம் சிரிப்பு சிரிப்புக்கு பின்னாடி கண்ணீரும் அ இருக்கும் நண் பா அதனால ஒரு வேளை மனிதனோட உண்மையான அழகே அவன் முகத்துல இல்ல அவன் உள்ளே மறைஞ்சிருக்கலாம் நண்பா என்ன சொல்ற தெரியாது நிறங்கள் லால் இறக்கலாம் அ என்ன நண்பா இன்னும் கொஞ்ச அந்த உலகத்துள்ள ஆழமான போய் யோசிச்சுப் பாரு இந்த உணர்ச்சிகள் அல நிற நிறங்கள் தெரியும் உலகத்துல ஒரு பள்ளிக்கூடங்க தான் ரொம்ப பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும் இப்போ ஒரு ஸ்டூடண்ட்டு கிளாஸ்ல அ டீச்சர அவன் கனவுலுக் கனவுக்கள அவன் லேசின்னு நினைக்க லாம் ஆனா இந்த உலகத்துல அந்த ஸ்டூடண்ட சுத்தி பயத்தோடு சாம்பல் ல் நிறமும் தனிமையோடு மெதுவா நீழல் நிறமும் தெரிஞ்ச தா உடனே அந்த டீச்சர் அவன வேற மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபேரண்ட்ஸ் கூட அ குழந்தைகளை உண்மையில என்ன ஃபீல் பண்றாங்கனு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க ஏன் பையன் சும்மா மொபைல் பாத்துட்டு இருக்கானு னேச்ச அம்மாவுக்கு அவன் சுற்றி ஸ்ட்ரெஸ் நிறம் தெரிஞ்சா தான் புரியும் அவன் சோம்பேறில்ல உள்ளுக்குள்ள ஏதோ போராடிகிட்டு இருக் கானு அதாவது உலகத்துல முதல் தடவையா மனிதன் பிகேவ ரை விட எமோஷ்னலை கவனிக்க ஆரம்பிப்பான் நண்பர நண்பா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பொய் சொல்றது ஆள் மோஸ்ட் இம்பாசிபிள் ஆய்டும் இமேஜின் பண்ண இன்ட்ரவைக்கு ஒருத்தன் போரன் வெச்சுக்கயே வெளிய கான்ஃபிடன்ஸா பேசறா ஆனா அவன சுற்றி நடக்கு நடக்காமது நிறம் மதிக்கும் ஆ அல்லது ஒருத்தன் நான் உண்மையான பெருக்கலன்னு சொல்றானு வச்சுக்கயே ஆனா அவன சுற்றி சிவப்பு கோபம் ம் தெரியு அப்போ மனிதருக்கு வார்த்தைகளும் நம்புறது குறைட்சி உணர்ச்சி க்லே
மனுஷங்க மனிதன் வந்து ஒரு புறம் புரிஞ்சுக்கப்படணும்
கொஞ்சோ ஆனஸ்ட்டா இருக்கலா நண்பா ஆனா அதே நேரத்துல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவு ஆகு என்னன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய அ ஸ்மால் லைஸ் தான் சோசியல் பேலன்ஸும் மெயின்டனன்ஸ் பண்ணு இது நண்பா ஆ பரவா இல்ல சந்தோஷமா இரு பா அப்டின்னு பொய் சொல்லினே இருப்பா ஃபேக் ஸ்மைலுக்கு ஒரே நாள்ல ட்ரான்ஸ் ஆ டிரான்ஸ்பர்ன்மெண்ட் ஆயிடுவா இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி கூட மாற ஆரம்பிக்கும் நண்பா மக்கள் ட்ரெஸ் மேட் றத விட தங்களோட எமோஷன் கலரை ஹைட் பண்ண மறட்சி பண்ணுவாங்க டார்க் லைட் ரூம்ஸ் பாப்புலரா ஆகும் மூட் மாஸ் டெக்க கலாலஜி வரும் சயின்டிஸ்ட் எமோஷனல் ஃபில்டர் கிளாஸ் உருவாக்க முயற்சி பண்ணு வாங்க ஏனன்னா மனிதன் ஒரு புற அ புரிஞ்சுக்கோனு ஆசைப்பட்றா நண்பா இன்னொரு புறம் முழுசா அவன் ப படிக்காத கூட அ பயப்புட்றான் நண்பா இது மனுஷனோட மிகப்பெரிய கண்ட்ராக்ஷன் யாராவது என்ன உண்மையில யாராவது புரிஞ்சுக்கணும் என் ஆசை ஆனா என் முழு உணர்ச்சியும் யாரும் பார்க்கிற றாங்க நண்பா இதுல ரொம்ப அழகான மாற்றம் ஹாஸ்பிட்டல்ல வரும் இமேஜின் பண்ண நடக்கற பேஷன் பேச முடியலன்னா அவங்க யார சுற்றி பயந்தோட மக்கள லே சாம்பல நிறம் பாப்பாங்கன்னு வச்சுக்கயே டாக்டர் மெடிசன் குடுக்குறாங்க ஆனாலு அது சரியாக கது அறுதலையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அவங்க என்னதா கொடுத்தாலும் பெரிய மாற்றம் ஒன்னு வராது இப்போ லவ்ல பெரிய பிரச்சன என்னன்னா வந்துச்சுன்னு வச் சிக்கயே யாராவது உக்காந்து சால்வ் பண்றாங்க வச்சக்யே காத்திருப்பாங்க
பேருக்குள்ள உண்மையிலேயே பல கசப்புகளு இருக்கு செலிபிரிட்டி ஸ்டேஜல சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா அவரை சுற்றி கருமையான சோக நிறம் இருக்கலா பஃன்னியா எல்லார்கிட்டயு சிரிச்சு வைக்கிற ஒருத்தரு உங்களுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கலா அப்போ மனிதன் மெதுவா ஜட்மெண்ட கொறைக்க ஆரம்பிப்பான் அதே
ஒரே மாதிரி இருப்பதுல நண்பா அவ எவ்ளோ சிரிச்சுட்டு இருந்தாலு அவனுக்குள்ள இருக்கிற கஷ்ட அவனுக்கு மட்டு தா தெரியு நண்பா மத்தவங்களுக்காக ஓகே நண்பா நாளைக்கிபேச தா நண்பா